அக்கா
ஆ எப்டிடா இருக்க
நல்லா இருக்கேங்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேண்டா
என்னக்கா கொரல் ஒரு மாரி இருக்கு ஒடம்பு சரில்லியா
இல்லடா கொஞ்சோ வாய்ஸ் வந்து கொஞ்சோ இதுவாயிருக்கு ஆ அத கோல்டு எதுன் நெனைக்குறே
கசாயம் எதனா ட்ரை பண்ணுங்கக்கா டேப்லெட்டு அண்ட் கசாயம்
ஆமாடா ஏதாவது சாப்பட்னு இந்தந்த கிளைமேட்டிக் இதனால வந்து ஒரு மாரி இதுவாயிச்சு அப்பப்ப மழ பெய்து ப்ரிஸ்லிங் ஆவுதுல்ல
ஆமா ஆமா அதுதா சூடு கெளப்பி விட்ரு போ கிளைமேட் மாறத்துனால அந்த சூடுத் கெளப்பி விட்டுருக்குங்க்கா கிளைமேட் மாறிட்டே இருக்குல
ஆமா ஆமாடா அதனாலதா என்னனு தெரியல ஒரு மாரி வாய்ஸ் இதுவாவுது அது வந்து என்னன்னா நேத்து வேர டான்ஸ் கிளாஸ்க்கு எம் பொண்ண கூட்டிட்டு போப்போனே
ஓ டி சிவாங்க டான்ஸ் கிளாஸ்லா படிக்கிறாங்களா
ஆமா ஆமாடா இப்ப பெரியவ டான்ஸ் கிளாஸ் விட்டுருக்கே அவ டான்ஸ் கிளாஸ் போறா
என்ன கிளாஸ்க்கா அ கிளாசிக்கா ஆ செரி செரிக்கா
அவ கிளாசிக்கு அப்புறோ வந்து சிங்கிங்கு அ இது கர்நாட்டிக் மியூசிக் கத்துக்குறா
ஆ சூப்பர்க்கா
ப்ப சாட்டே சண்டே தா கிலாஸா ரொம்ப சாட்டர்டே ஈவ்னிங்கு சண்டே மார்னிங்கு அப்ப சாட்டர்டே ஈவ்னிங் என்னாச்சுப் போம்போது நேத்தே போம்போது என்னாயிப் போயிட்ச்சு மழ வந்துருச் சு வழில செரி ஓகேன் சொல்ட்டு கொஞ்ச நனஞ்சிட்டோ அப்றோ அந்த ஓரமா செரி கடைல நின்னுட்டு அதுக்கப்ற கொஞ்ச மழ தீர்ந்ததுக்கப்ற அப்டியே போனு போயிட்டு வந்த போயிட்டு விட்டுட்டு வந்தா சுத்தமா மழையே இல்ல போம்போது லைட்டா பெஞ்சதோட செரி அதுல எதோ கொஞ்ச இதுவாயிருச்சுன் நெனைக்கிறே ஒடம்புக்கு அப்டியே இதுவா இருக்கு
அதுதா அதுதா அந்த கிளைமேட் மாறத்து அது மாறுத்து வெயில் காயிது ஐயோ முடிய்ல என்னால சுத்தமா இட்னிக்கு கூட வெளிய போயிட்டு தா வந்தே அப்டியே வேர்த்து ஊத்தி விறு விருத்து து நல்லா எ அஃ அம்மா வந்தோன்னே கேக்குறாங்க என்ன இவ்ளோ கருப்பா இருக் கு எது ஊர் நாட்டு பொண்ணு மாரி அப்டி கேக்குறாங்க என்னானாலு வேணுனா போயிட்டு வரே நேர செரியில்ல அப்டி போயிட்டு சுத்திட்டு வரே நானு அப்டி சொன்னே
ஆமாடா கண்டிப்பாடா வெளிய போயிட்டு வந்தாலே எல்லாமே இதுவாயிடுது அது ரொம்ப வந்து ஒருட் டயர்ட்னஸு ஒரு இங்க ஒரு மாரி தல சுத்தல் மாரி வந்துருது அப்றோ சோர்வாயிட்றோ எதுமே பண்ணவு முடிய மாட்டுது கொஞ்ச வெயில்ல போயிட்டு வந்தாலே அப்டியே படுத்து தூங்குன மாதிரியே இருக்கு
அதுதா எப்டி சொல்றது அந்த கண்ண மறச்சிருது அந்த வெயில் சுருக்கோ அ சொல்லுவாங்கள ஒரு மாரி இருட்டாக்கிடுது
ஆமா ஆமாடா கண்டிப்பா
அதுத பார் பாத்து பாத்து போனுங்க்கா நம்ப கூட சொல்றே
ஆமா கண்டிப்பான்டா அது இப்ப பசங்களுக்கு வேற ஸ்கூல் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு பின்ன அவுங்களுக்கு பிரச்சன இல்ல இப்ப மார்னிங் போயிட்டு ஈவ்னிங் தா வருவாங்க வச்சுகோயே அப்ப அது வரைக்கு ஸ்கூல்ல தா இருப் ப்போ கொஞ்ச அவ்ங்களுக்கு சேஃப்டி ஆயிரு பட் நம்ம அந்தப் பிக்கப் பண்ண போம்போது இந்த இது பண்ணும்போதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு போயிட்டு வரும்போதெல்லா கண்டிப்பா கண்டிப்பாயா அதுவு வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வேற நெறைய சேஞ்ச் பண்ண சொல்றாங்க டி வி ல தா நெறைய காமிக்றாங்க நல்லா வாட்ரு கன்டென்ட் நெறைய சாப்டுங்க நெய்யா வாட்ரு ஃபுட்டா சாப் சாப்டுங்க அப்டின்னு ஏனா பாடில வந்து ஆமா ஆமா ஆமாடா கண்டிப்பா
பசங்களன்னும் போது நம்ம கேர் பண்ணிதா ஆவணுலக்கா அந்த வயசு வர வரைக்கு அதுக்கப்ற அவுங்க அவுங் க பாத்துக்க போறாங்க
ஆமா கண்டிப்பாடா எங்க ஹெல்த்தி ஃபுட் எது சாப்பிடுதுங்க எத் துவுமே ஹெல்த்தி ஃபுட்டாவே சாப்ட மாட்டேன்றாங்க பசங்க
சொன்னா கேக்க போறாங்கக்கா
ஆமாடா நம்மே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தா கேக்குறாங்க டேஸ்ட்டா இருக்கணு அப்றோ ஸ்மெல்லா இருக்கணு அப்டின்னு எந்த ஹெல்த்தி ஃபுட்டு சாப்ட விரும்ப மாட்டுதுங்க
எல்லாமே இந்த இந்த கால பசங்க எல்லாமே அப் டிதா அது என்ன ஆயிருது பாத்து பாத்து சாப்ட்டு அந்த அந்த உது வந்துருது ஆட்டமேட்டிக்கா
கண்டிப்பா கண்டிப்பாடா அது வந்து இல்ல மெரட்ட மெரட்டி சாப்ட வைக்க முட்ல முன்னாடிலா சின்ன வயசுலருந்து எங்க இதுலான் னா வந்து எது தராங்களோ அதா சாப்புட்ணு அப்பற வந்து கீழ சிந்தாம சாப்புட்ணு அ கீழ தரைல ஒக்காந்து செம்மா கால் போட்டு சாப்புட்ணு அந்த மாரிலா இருந்துச் ச்சு இப்பலா எங்க எது சொன்னாலு கேக்க மாட்டுதுங்க
அது ஆட்டோமேட் அவ்ங்களுக்கா ஒன்னுனா அது நம்ம இப்டிதா நம்ம இதுதா பண்ண போறோ அப்டின்னு அந்த ஒரு பய போயி அவ்ங்களுக்கே ஒரு இது வந்துருது எங்க மாமா பசங்கலா இருக்காங்களே எங்க மாமா அப்டி எங்கள மெரட்டுவாரு இப்டிதா இருக்கணு செருப்பு போட்லனா ரோட்டுப் பக்க வந்தா கால ஒடச் குருவே அப்டின்னுவாரு அவ்ளோ பயத்தோட ஓடுவோ ஆனா அவ்ங்க அப்டியே ஓட் ட்ருவாங்க ஓடியாறாங்க ரோட்லயே தா இருக்காங்க ஃபுல் டைமு ஆனா அவ்ங்க பசங்கள அவரால மெரட்ட முடில எதுமே
கண்டிப்பா மெரட்னா வந்து இப்போ வந்து இல்ல எம்ப்போட் பசங்க எம் எம் பைய அவ்ளோ இது இல்ல எம் பொண்ணு சொல்லுவா மெரட்டுன போ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவே உன்ன புடிச்சு கொடுத்துருவே அப்டின்னு பசங்கல்லா ஆஹ் பசங்கல்லா வந்து இது பண்ணக்கூடாது அந்த இது இருக்கு இந்த ரூல்ஸ் இது இருக்கு அப்டி இப்டின்னு எல்லா எங்கதா கத்து வச்சிருக்காங்கன்னே தெரியல
எத கத்துக்க சொல்றோமோ அத கத்துக்க மாட்டுறாங்க இதெல்லா கத்து வச்சுக்கிறாங்க
ஆமா நம்மள என்ன பிளாக்மெயில் பண்ணனுமோ பேரண்ட்ஸ அதுக்கேத்த மாரி எல்லாமே பண்றாங்க என்ன பண்றதுக்கு எப்டியோ சேரி ஓகே அவங்க சேஃடிகாக நம்ம பண்றோ பட் அத அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண பண்றங்க இப்போ
ஆஹ புரிஞ்சுப்பாங்க அக்கா புரிஞ்சுப்பாங்க ஒரு ஸ்சுடுவேஷன்ல என்னதா பண்ணு அப்டின்னு அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிரு
கண்டிப்பாடா அப்புற உன்னோட ஹெல்த் எல்லா எப்டி இருக்கு பரவலாய
இல்லக்கா இன்னைக்கு போயிட்டு வந்த வெயில் பயங்கர சூடாயிட்டு இருக்கு போல முடிவேல வந்து அப்டியே வயிறு வலில படுத்துட்டே எப்டி தூக்கோ அப் எ எ வந்து படுத்தது மட்டுதா ஞாபக இருக்கு எத்தன மணிக்கு எழுந்து ச்ச எப்டி எந்துருச்சு எதுவுமேல வந்து பாத்தா கரண்ட் இல்ல அந்த இது புழுக்கத்து ல எழுந்துட்டு இருக்க இல்லனா நல்லா
ஓ செரிடா செரிடா அது வேறப் பாத்தியா இப்ப ரொம்ப கரண்ட்டு கட்டு வேற
ஐயோ இந்த நைட் லைம்ல கட் பண்ணி விட்டுட்டு தா அக்கா வ மனசே தாங்க முல சுத்தமா தூக்கோ வரமாட்டது
ஆமாடா கண்டிப்பாடா அதனாலே வந்து என்ன தெரியுமா கோல்டு வந்துருது ஏன்னா நைட்லா வந்து கரண்ட் இல்லாம படுக்கற பத்திய வேர்த்து இது ஆயிடுதா ஆமா அதுல வந்து பாத்தா மார்னிங் எந்திரிச்சாலு ஒரே சளி புடிச்சடுது ஒரே இருமல்லா இருக்கு
கஷ்ட இப்ப ரொம்ப ஆஃப் பண்றாங்க ஏந்த தா இவ்ளோ ஆஃப் பண்றா பகல்ல ஆஃப் பண்றாங்க நைட்ல ஆஃப் பண்றாங்க எல்லா டைமு கரண்ட் எடுத்துட்டே இருக்காங்க ஆஃப் பண்ணிட்டே இருக்காங்க
அதுதா என்ன பண்றதுன்னு உண்மை கரண்ட கட்லா இப்ப ரொம்ப அதிகமாயிட்டே போது
மழ டைம்ல கூட கட் பண்ணது இல்ல அக்கா இவ்ளோ இவ்வளோ மழ டைம்ல கூட வந்து ரொம்ப காத்து அடிச்சா மட்டுதா கட் பண்ணுவாங்க சேரி எதனா பிச்சுக்கு ஒயரு அப்டின்ட்டு இருக்கு கரண்ட் கட் ஆயிருக்கு ஆனா இப்பதா வந்து அவங்கள ஆஃப் பண்ணி இப்பதா நா பாக்குற ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நா ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஷ ஷடவுன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் இருக்காது
ஆமா ஆமாடா கண்டிப்பா ஒரு நாள் இருக்கு
ஆஹ ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் இல்லாம இருக்கு அது சொல்லுவாங்க அது அதெல்லா போய் ரொம்ப வருஷமா கரண்ட் வந்து வந்துட்டுதா இருந்துது இப்போதா திடிடல்னு பாத்தா ஆப் பண்றாங்க கரண்டே
ஆமா இப்பதா ரொம்ப அதுவு நைட் டைம் தா முக்கியமா ரொம்ப கட் பண்ணடுறாங்க அப்புற இந்த ஏன்னா வந்து நெறைய பேர் பசங்க சின்ன குழந்தைங்க இருப்பாங்க அப்புற வயசானவங்க பின் வே லைக்கு போறவங்க இருப்பாங்க அவங்களு எவ்ளோ கஷ்டப்படுவங்க நைட்லா வந்து அவங்க தூக்க சரிலா மார்னிங் எப்டி இது பண்ண முடியு அவங்களால
நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியல கா ஏன்னா வந்து ம மேல போயு படுக்க முடியல காத்துக்கு கீழ ஃபுல்லா அடைப்பு ஜன்னல் பேருக்கு தா ஜன்னல் இருக்கு அது எதுகு தொறக்குது எதுகு மூடுறதுனு தெரில அந்த மாதிரி இருக்கு ஜெனல காத்துன்றது உள்ள இந்த பேன் இல்லனா சுத்தோ அப்டியே வேர்த் த்து ஊத்தி விறுவிறுத்துதா உகாந்துட்டு இருக்கணு
ஆமா இப்ப எங்க இப்ப எங்க இடமே இல்ல செடி எல்லா எதுமே இல்லைவே இல்லயே மரோ எதுவுமே இல்ல எல்லா எல்லாமே ஃபுல்லா வீடா தா இருக்கு
ஹ் அது ஆமா சுத்தி காடு காடா அட்லீஸ்ட் நாலு மரோ இருந்தா கூட எதானா நாலு நா மேல போனாவது இந்த அந்த இது காத்து அடிக்கு நம்ம மேல போய் உட்காந்தா கூட அத கூலிங்நெஸ்க்காக போ வேண்டியதா இருக்கே தவிர காத்து வரமாட்டது
ஆமாடா கண்டிப்பா அதுதா இப்ப அதுதா என்ன சொல்றதுக்குன்னே தெரியல எல்லாமே மாறி போயிச்சு டு க்ளைமேட்டு க்ளைமேட் கண்டிஷன் கூட வந்து இப்ப என்ன ஜட்ஜ் பண்ண முடில நம்ளால எப்போ என்ன வருது ச முன்னாடிலா வந்துல இந்த டைம்லல்லா மழ பெய்யூன் சொல்லுவாங்க
ஆமா ஆமா
அ எல்லாமே ஆப்போசிட்டாவே இருக்கு எப்ப வெயில் அடிக்குன் தெர்ல எப்ப மழ பெய்யூன் தெர்ல எப்ப பனி வருதுன் தெரில எல்லாமே டோட்டலாவே சேஞ்சஸ் ஆயி போயிச்சு க்ளைமேட் எல்லாமே
அதுதான்க்கா அதுதா ஒடம்புக் கண்டிஷன் கூட இப்போ நம்முளுக்கு இதுவா இருக்கவுங்க ஒரு எழுவது எண்பது வயசுக் கு இருக்க முடியூ ஆனா நம்ப கண்டி இப்ப என்னோடை இதுவா கூட ஒரு நாப்பது அம்பது அம்பதுதா நா நல்லா இருக்க முடியூ அறுவதுல நா செத்துப்போயிட்ருபே அந்த மாரிதா ச சாப்புற ஃபுட்டோ சுவாசிக் கிற காத்தோ குடிக்கிற தண்ணியோ அந்த மாரிதா இருக்கு எல்லாமே கெமிக்கலா
ஆமா கண்டிப்பா அதுவூ ஏ உண்மைய சொல்ல போனா ஏனா பழைய காலத்துல எங்க தாத்தா பாட்டி எல்லா இனியூ இப் போ இருக்காங்கப்பா எம்பது எம்பத்தஞ்சு வயசுல நல்லாதாருக்காங்க கண்ணு நல்லா தெரியுது கை கண்லா கொஞ்சோ இதுவா இருந்தாலூ நடக்குறாங்க இது பண்றாங்க அவுங்ளோட இத அவுங்களே பாத்துக்றாங்க சரியா சமைக்கிறாங்க எல்லாமே செய்றா நா எ நமக்கெல்லா இப்பவே முடில நீ சொன்ன மாரி ஃபிஃப்டீன்லா இனிலா ஜென்ரேஷன்ல க்ராஸ் பண்ண ரொம்ப கஷ்டோ
இப்பயே முதுக் ஆமாக்கா இப்பயே முதுகு வலிக்குதுக் கால் வலிக்குது நடக்க முடில வெயில் தாண்ட முடில எல்லாமே வந்து அப்போ வந்து இயற் கியா இருந்துது வெயில்னாலு அது அது கண்ட்ரோல் பண்றளவுக்கு ஒரு கெப் ஒரு இது இருந்துது ஆனா இப்ப என்ன இருக்கு கண்ட்ரோல் பண்றது கூட
சொன்ன மாதிரி இப்பவு எங்க ஊர்ல நறைய பேர் வந்து என்ன தெரியுமா பெ வயசானவங்கலா சப் பல் இல்லாம தா நடக்கிறாங்களே தரையில ஆன் நானூ யோசிப்பே இவுங்க எப்பிடிடா நம் மளால கொஞ்ச நேரோ கொஞ்ச எடோ விட்டு போனாலே கால்ல குத்திடுது சூடு தாங்க முடில ஓடுவோ அவுங்க எப்பிடிதா வந்து அந்த வெயில்ல சஜஷ ச சப்பலில்லாம் நடத்த அந்த ஒடம்பு பத்தி அது அப்டி அவங்கள் கு அடாப்ட் ஆயி வந்துச்சு கேட்ட சொன்னா நாங்க பொறந்ததுலேந்தே இப்டிதாருக்கோ அனா எங்களுக்கு அது ஒன்னூ தெரில அப்டின் சொல்றாங்க
ஆஹ அது அந்த பழக்கோ சின்னதுலேந்தே எடுத்துட்டு வரும்போது அவுங்குளுக்கு அது இயல்பா வந்துருது அந்த அவுங்க வாழ்ந்துர்றாங்க நம்ம என்ன பண்றோ சின்னதுலேந்து ஃபாஸ்ட் டு ஃபுட்ட குடுக்குறோமா பசங்களூ ஏத்துக்க மாட்றாங்க ஒடம்பூ போயிடுது அதுதா
ஆமாடா கண்டிப்பா அது மட்டு இல்ல இப்போ உள்ள பசங்கேக்கு நம என்ன ரொம்ப சேஃப்டி பாக்குறோ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாத் வெ வெளியே போனா இதுவ இன்பெக்ஷன் ஆயிரூ அது ஆயிரூ இதுவாயிரூ சொல்ட்டு ரொம்ப வீட்டுக்குள்ளே வச்சு வச்சு வச்சு வச்சு அவுங்கள அப்டே ஆ வச்சிருக்கோல்ல சேஃப்டியா அத்னால வந்து என்ன தெரியுமா அவுங்களுக்கு அந்த இம்யூனோ பவரூ கம்மியாயிருது அது வெளியே ஏதா போயிட்டு வந்தாலூ என்னடா
இல்ல இது வேற இருக்கான் கேக்குறே
ஆமாடா அதுனால வந்து என்ன முன்னாடி ம முன்னாடிலா வெயில்லேதா வெயில்ல ம ழ எல்லாடத்லயு வெளையாடுவாங்க பாத்திருக்கல மண் ண்ல வெளாடுவாங்க ஆ இப்பல்லா வந்து எங்க வெளியவே பசங்க நம்ம போ சொன்னா கூட அவுங்க எங்க போறாங்க அவுங்க எப்ப பாத்தா டி வி ஃபோனே பாக்றதுலே நேர கரெட்டாருக்கு அவுங்குளுக்கு
அதுதா அதுதா அப்போனா மண்ணுருந்தா கூட ஒரு சுத்தமான காத்து இருந்துது சந்தோஷமா வெளா நாங்க இப்ப எப்டி சொல்றத்
அதாண்டா என்ன பண் ஆமா அப்டிதா ஆயி போச்சுடா இப்ப என்ன பண்ணிருக்கோ ஒன்னூ தெர்ல செரிடா ஓக்கேடா நம்ம அப்றோ பேசலாமா கொஞ்சோ வேலருக்கு நா பாக்குறேன்டா ஓகேடா ஆ செரிடா பாய்டா
பைக்கா